ஹலோ ஹலோ சொல்லுங்கப்பா கேக்குதுப்பா கேக்குதுப்பா நா பேசுறது கேக்குதுங்களா
கேக்குதுங்களா ஆ கேக்குதுக்கா ஆ நல்லா இருக்கங்கா நீங்க எப்டி இருக்கிறீங்க
ம் நா சூப்பரா இருக்கே
சூப்பரா இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
நா வீட்லயே சின்ன தா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறே
ஓ ஹோம் பிசினஸ்ங்களா என்ன பிசனஸ்
கஷ்வ் நட் பிசினஸ் முந் திரி தம்பி பின்னாடி பேசுறா பாரு அந்த வாய்ஸ் கேட்டா செட் ஆகாது
ஒரு ஒரு இல்ல அவனுங்க எ பின்னாடியே வரானுங்க இவ்வளோ நேரம் சைலண்டா இருந்தானுங்க ஆமா ஆமா ஆமா ஆமா அப் போயிட்டு அந்த மொரத்துல இது பண்ணுங்க போங்க ஆ சொல்லுங்கக்கா அ இது பண்ருட்டி முந்திரிங்களா சூப்பர் சூப்பர் அதெல்லா எப்டி ரேட்டு
எல்லாமே தௌசண்ட் நைன் ஹ நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃப்டி அந்த மாதிரி
எங்க வீட்ல இப்போ ஒரு ஒன் கேஜிங்களா எங்க வீட்டுல ஒரு எழுநூறுவா எட்டு ரூபாய்க்குபக்கா வாயின்ட்டு வந்தாரு வந்தாரு இப்ப இடையில ஊருக்கு வந்துருந்தாரு
அதாவது ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டுனு குவாலி
தேர்டு குவாலிட்டி இருக்கு ஆனா நல்லா இருந்தது சம இனிப்பு அந்த முந்திரி நெய்வேலியில வந்து வாங்கிட்டு வந்தாரு கே
டேஸ்ட்டெல்லா ஒன்னு தா சைஸுக்கு தகுந்த மாரி ரேட்
ம் ம் ம் நல்ல முழு முந்திரிதா ஒரு கல்யாணத்துக்கு வந் தாரு அந்த லைன்ல
அங்க நெய்வேலில கொஞ்சோ ரொம்ப கம்மிதா ஏனா அங்க இருந்தா கொட்டையே எங்களுக்கு சப்ளை ஆகுது இங்க
ஓ அப்ப அதுதா ஹோல்சேல் பிசனஸ்ங்களா ஆ ஆ ஆ அதா எங்க வீட்டுக்கார அப்பல்ல வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்‌ இருக்கு செவன் ஹண்டரடுனு சொன்னாரு சேரி பரவாயில்ல ஒன் கேஜி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டே நல்லாருந்தது இன்னமு நா வச்சிருக்கிறே அந்த முந்திரிய அ பழம் நல்ல டேஸ்ட் வேற சாரி முந்திரி நல்ல டேஸ்டு அது பசங்களுக்கு அப்பப்ப அந்த நட்ஸ்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த ஜூஸ் அடிப்போம்ல அதுக்கு யூஸ் பண்றது நல்லா இருக்குது
ஆ
இவனுங்க வெறு வாயிலே போட்டு சாப்பிடுவானுங்க அந்த முந்திரிய கினக்கி நல்லா பிடிச்சிருந்தது பரவாயில்லங்க நல்ல பிசினஸ்தா ஆனா அங்க ஒன் டைம் அந்த மக் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு நடந்து போவாங்கல்ல அப்ப அந்த லைன்ல நெறையா பேர் நடந்து போவாங்கல்ல அப்பல்லா செம ரேட்டு நாங்க ஒரு முற வந்திருந்தப்ப
ஆ ஆ செரி செரி
கா ஆயிடுச்சு பரவாயில்லைங்ளா பிசினஸ்ல்லா
ஆ நல்லா போகுது நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்றோ சின்ன ஒரு ப்ராசஸ்தா அந்த முந்திரி வெளில எடுத்து நம்ம கஸ்டமருக்கு குடுப்போ
குடுக்கறது இப்ப சீசன் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
இல்ல இது வந்து எப்யுமே எனி டைம் வருஷோ ஃபுல்லாவே ஒர்க் இருந்துகிட்டுதா இருக்கு
இல்ல முந்திரி அப்றோ கெடைக்காதுல்ல இப்ப நம்ம
நாங்க வெளிலிந்து எக்ஸ்போர்ட் வெளிலிந்து வாங்குறாங்க சவுத் ஆப்பிரிக்காவுல இருந்து ஒரு கொட்ட வாங்கிட்டு வந்து இங்க பிஸினஸ் பண்றாங்க
இவ்ள லாங்குல வருமா
ஆமா நம்பகிட்ட இல்லனா அங்கிந்து
ஓ சீசனுக்கு நாம்ப ஏற்றுமதி பண்ணணு அவுங்களுக்கு அன்சீசனுக்கு அவுங்க நம்ளுக்கு குடுப்பாங்க
ஆமா ஆமா ஆமா அவுங்க முழுசா தருவாங்க எப்டின்னா முந்திரி ஃபுல்லா தருவாங்க அத நம்ம ப்ராசஸ் பண்ணி குடுக்கணு ஆமா கொட்டையா தருவாங்க
ஆனா உங்கூர் சைடு அந்த யூடியூப்புல கூட ஒருத்தங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க கிராம வண்ணனுங்குறவங்க
ஆமாமாமா
தேனு மொடக்கத்தான் இது அந்த கோழி கூத்து நல்லாருக்கு அவுங்க போடற ரீல்ஸ் எல்லா இப்ப வந்து ஓனா பிசினஸ் பண்றாங்க தெரியுமா உங்கள அந்த லைன்ல உங்களுக்கு
ஆ தெரியு தெரியு ஒரு கோழிய வெச்சு ஒரு இது பண்ணுவாங்க ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ம்
பிசினஸும் பண்ணுவாங்க அப்றோ ஹனி ப்ளஸ்ஸு அந்த ந தே இல்லல்ல சொல்ற அந்த சைடு வந்து
ம்
மாரிங்க வப்பு டஸ்ட்பின்ல போடு ஆ ஏ நீங்களு அதே மாரி எதா பண்லாமல்ல நல்லாரு
இல்ல இல்லல்ல அந்த அளவுக்கு நம்ளுக்கு பொறும இல்ல அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கணு அதுக்கல்லா
அப்ப அவுங்களுக்கு வந்து பெருசா வேல இரு க்காதில்லயா அதனால அவுங்க பொறுமையா பண்றாங்க இல்லையா இச் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதாவது அது ஒரு வேல உங்களுக்கு இப்ப நாம்ப ஹெவி ஒர்க்கு ஆமா சும்மா கொஞ் நேரோ நம்ப எதாவது நம்ப பேடேக்கு எடிட் பண்ணணுனா நம்மளுக்கு கடுப்பா இருக்குமல்ல சம் டைம்மு அவுங்க அத இப்ப ரீல்ஸ்ன்னும்போது இப்ப அதுக்கு செப்பரேட்டா பண்ணும்போது அவுங்களுக்கு டைம் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணனுமல்ல பட் நம்பஹெவி ஒர்க் இருக்கறவங்க ரொட்டின் பண்றவங்க வேற வேல எல்லா தூக்கி போட்டு மறு வேலை பாப்பாங்கல்ல அ அது ஹவுஸ் ஒய்ஃப்தா இப்ப நா வெளிய போறன் ஃபேஷன் டிசைனர் கோர்ஸ் எடுத்துட்டு இப்ப வெளிய போயிட்டு இருக்கற அ ஒரு டென் ரெண்டு பசங்க்கா ஒர்த்தவ அது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்னவரு இந்த வர்ஷந்தா எல் கே ஜி ஆ ரெண்டு பேரும் போறாங்கற்தால ஒரு பத்து வருஷமா வீட்ல சும்மாவே வெட்டியா உக்காந்தாச்சு சகோதரி இதுக்கப்பற கெளம்பி போலா வீட்லர்ந்தா நம்புளுக்கு எவ்ளோ டிரெஸ்ஸு அந்த ப்ரெஸர் அதிகமா இருக்கும்ல எவ்ளோ நேர நம்ளால வீட்ல உக்காந்து ஆமா சும்மா எப் எவ்ளோ நேர நம்ம மொபைல் நோண்டுவோ சீரியில் சுத்தமா எனக்கு பாக்க புடிக்காது சீரியில் பாக்கவே மாட்டோ எங் வீட்ல சும்மாதா ஓடு அந்த டி வி ஆக்சுவலா நியூஸ் பாப்போ கொழந்தைங்களுக்கோச் சரோ அதிகமா மொபைல் குடுக்க மாட்டோ அதனால அவனுங்க அந்த பொம்ம டி வி பாப்பானுங்க அப்ப நம்ப எவ்ளோ நேர நம்ப ஒக்காந்து அந்த டி வி லே பாக்க முடியு சொல்லுங்க முடியாதில்ல அது ஏ பத்து வருஷ வேஸ்டாவே போச்சு சோ இப்பதா நானே வெளிய மூவ் ஆன்
நாங்க இப்பதா ஒரு ஃபோர் இயர்ஸ்ஸா அந்த ஒர்க் பண்ற இதுக்கு முன்னாடி நெறைய ஒர்க் எல்லா ட்ரை பண்ணிர்க்கே ஷாப்லா வச்சிருந்திருக்கோ அதெலா கொஞ்ச லாஸ் ஆயிடுச்சு சேர் அதுக் கப்பறமா இது ஏ ப்ரெண்ட் ஒருத் தவங்க தா ஐடியா குடுத்து எனக்கு இந்த பிசினஸு தெரியு ஆனா நா அத அந்த அளவுக்கு கூர்ந்து கவுன்ச்சதுல்ல அப் ப்ற அவுங்க வீட்ல பண்ணலான் சொல்லி அப்புற வேண்டான் சொல்லி எங்க வீட்லே எட இருக்கு இப்ப எங்க வீட்லே பண்றோ இப்ப ஒ ஃபோர் இயர்ஸா பண்றோ நம்மக்கிட்ட ஒரு ஏழு பேர் வேல பாக்றாங்க ஆ சூப்பரா போயிட்ருக்கு அதெல்லா ஒன்னு பிரச்சனல்ல
ட்லியு ஓன் பிஸ்னஸ் தா அவரு பட் வாடக நாங்க வச்சிர்க்கதெல்லாமே பிரிண்டிங் ஒர்க்கு சோ நம்ம பெ ஸ்ஸா வேலைக் போணுனு அவசிய இல்ல அவரு விடமாட்டாரு அதாவது கொழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் கெடையாது நாங்க எங்க ட நம்ம கிராமத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி டவுனுக்கு வந்தாச்சு அப்ப அந்த டவுனுக்கு வந்ததுக்கப்ற கொழந்தைகள எனக்கு அம்மாவு கெடையாது அவருக் கம்மா கெடையாது ஸோ ரெண்டு பேத்துக்குமே டேடிஸ் மட்டுந்தா டேடிஸ்ல பாத்தா எங்க டேடி எறந்து ஆறு வர்ஷ ஆச்சு அவுங்க டாடி இப்பதா ரீசண்டா எறந்தாரு சோ நம்ப கொழந்தைகள டேக்கர் பண்ண ஆளு இல்லங்கற்துக்கோசர நாம மட்டுமே இருந்தாச்சு பத்தாத்துக்கு பேபி இல்லாம ஒரு டூ இயர்ஸ்ஸா வேற இருந்தாச்சுங்ளா அப்ப அப்ப நம்ம பேபிக்கு தான முக்கியதுவோ குடுப்போ ஆ அதனால ஹவுஸ் ஒய்பாவே லைஃப்ப கழிச்சாச்சு இப்பதா மூவ்ஆன் பண்ணியாச்சு அப்புற நா சண்டடிச்சு என்னயால முடியாது வீட்டுக்குள்ளாரே உக்காரே எவ்ளோ நேர அவருகிட்ட வேலக்கிப் போனாலு இந்த மூஞ்சி தா வூட்ல வந்து பாக்றோ அங்கியு திரும்பி நம்ப வேலக்கி போம்போது எப்டி இருக்கு போனே அதாவது அர்ஜென்ட் வேலன்னா மட்டு போவே இந்தோ இன்னிக்கு போயிட்டு தா வந்தே ரொம்ப முடியில ரொம்ப ஹெவி ஒர்க்கு வா ஆள் ப ஒரு ஆள் போட்டு பாக்கும்போது ரெண்டாளு வேல தேனுனா வர சொல்லுவாரு அப்ப இப்ப போய்ட்டு பாத்துட்டு தா வந்தே அர் ஜென்ட்டுனா ஒகே பட் டெய்லி நம்ளால முடியாதுல்லே ஒரு ச ண்டனாலு திலும்பியு அங்க மூஞ்சிய போய் பாக்குணு நம்ப வீட்ல நாம சண்ட போட்டுட்டு உக்காந்துருப்போ அங்க போய் கஸ்டமர் முன்னாடி மூஞ்சிய திருப்பிட்டுலாஉக்கார முடியாதுல்ல
அதெல்லா ரொம்ப ரிஸ்க்
ஆமா அப்டி இருந்து போய் சேக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு யூஸுமே இல்ல என்ன செஞ்சு கிளிச்சிட்டன்னு ஒரே வார்த்தையில கேட்டாப்புல சேரி நீ ஏன்ன கிளிக்க போறன் நா நாச்சு போய்கிறே இத்தினு வருஷமா எ கொழந்தைளுக்குயொசரோ லைஃப நா சாட்டிஸ் ஃபை பண்ணே ஆ இதுக்கப்பறோ என்னோட லைஃப் நா பாத்துக்கிறே அதாவது நானு வெளிய போறே மூவ் ஆன் பண்றெ எங்கயாவது வேலைக்கி அனுப்பமாட்டாரு அவ்ளோ சீக்கரோ இப்ப இதுக்கே நா போராடி சண்ட போட்டு எங்க அண்ணனெல்லா கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி நா போயே தீருவே
ரஸ்க்கு தரவா சரி பிஸ்கெட் வாங்கினு வா அப்பா கூட போனா உ
அப்டின்ற ஒரு கண்டிஷன் எல்லா அப்பறம் எங்க அக்கா எல்லா சப்போர்ட் பண்ணி வேண்டா அவ வீட் வீட்ல இருக்க தால அவ அழுகுறா போறா போனா போறா அப்டின்ட்டு ஆள் சப்போட்லா வச் சிதா வெளியே போறே அது போய்ட்டு இருக்கே அதுவது இவருக்கு வந்து எனக் க்கு மெயன் கொழந்தைங்க தா ஏன்னா ஒரு மூணு மணிக்கு மேல வீட்டுக்கு வந்துருவானுங்க ரெண்டு பேருமே இங்க நாங்க இருக்குற ஏரியாலா பாத்தா கா மார்னிங் சீக்கிரமா எட்டு எட்ரைக்கு ஸ்கூல் ஓப்பனு ஈவினிங் மூன்ற மணிக்கில்லா முடிஞ்சிடு அப்ப அதுக்கப்ப நம்ம குழந்தைங்கள எங்கேயு விட்டுட்டு போ முடியாதுல்ல இப்ப நம்ம ஆ அங்கனா இந்த ஹாஃப் டே ஒர்க்லா நெறைய இருக்கு பட் அவரு என்ன அளோ பண்ணல வேலைக்கு வேண்டாம் போய் என்ன பண்ண போற அப்படின்னு படிச்ச கிராஜுவேஷனு வேஸ்ட்டு அப்படின்னுட்டு சரி அதுக்குதா போ விட மாட்ரே இப்ப இதுன்னு போது நா தனியா கட வைக்கும் போது எ எ குழந்தைங்கள நா உக்காந்து பாத்துக்கனுக்கு நம்ம கடன நம்ம ஈஸியா உக்காந்து பாக்கலாம்ல
சரி
அதனால ஓகேன்ட்டு மூவ் ஆன் பண்ணியாச்சு
ஓகே ஓகே ஓகே சூப்பர் நம்ம வீட்லயே ஓன் பிஸ்னஸ் எனக்கு ரெண்டு பசங்க
ஆ எல்லாத்துக்கு பசங்களாதா இருக்குது ஆ
ஆ செகன்ட்டு படிக்கிறா
ஆவ்
பாப்பா வந்து ஃபிஃப்து படிக்கிறா
சிக்ஸ்து
ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து
ஃபிஃப்து ஓஓ ஓ சூப்பர் சூப்பர்
எனக்கு நா உன்னோட கொஞ்ச பெரியவ ரொம்ப பெரிய இவ
ரொம்பெல்லா பெரிய இங் வரமாட்டே ங்ளேயே என்ன ஒண்ணு சீக்கரமா கல்யாணோ பண்ணிருப்பீங்க
ஃபார்ட்டி பிளஸ் ஆயிடுச்சு
ஃபார்ட்டி பிளஸ்ஸா சாரி எனக்கு தேர்ட்டி டூ
அதா சொன்ன உன்னோட பெரியவ
எனக்கே லேட் மேரேஜ் தா அதாவது ஒரு வில்லேஜ் லே ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கு இருக்கிறது ரொம்ப ரேரு அது ரேரு எப்டின்னா எங்க சிஸ் சிஸ்டர் வந்து எ சொந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா பதினறு வயசலய கல்யாணம் பண்ணியாச்சு அப்புறம் அவங்க பண்ணிட்டு அம்மா இல்லத குறைக்க அப்ப அவங்களும் சீக்கிரமா அதாவது ஏஜ் அட்டென்ட் பண்ணி ஒன் இயர்ல கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அம்மா இல்லாத குறைக்க கி சமைச்சு போட ஆள் இல்லையா அப்ப நானும் படிப்ப விட மாட்ட அப்போ ஒரு டென்த் ஸ்டண்டர்ட் என்னமோ படிச்சட்டு இருந்த படிப்ப விட முடியாது அப்படின் போது அப்புறம் அண்ணாக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியாச்சு சோ அதெல்லாம் எங்க டட்டி பார்த்தட்டு அதாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா தெரியும்ல வீட்டல என்ன சண்ட சச் சிரம் நிறைய வரும்ல ஆ
நா உங்களுக்கு நம்பர் அதில்ல சென்ட் பண்ணுறே எனக் பண்ணுங்க நீங்க ஓகே பை நா நம்பர் ஆ நா போடுறே இந்த நம்பர் இல்ல
ஆ ஓகே எனக்கு குரூப்ல போடுங்க நா கூப்படுறே